சரிங்க
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதே சகோதிரி நீங்க என்ன பண்றீங்க
நா பாத்தீங்கினா இப்ப மொட்ட மாடில உக்காந்துருக்கே வெயில் பயங்கரமா அடிக்குது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதா தம்பிக்கு வந்து உணவு குடுக்கலானு சொல்லி அவனுக்கு எடுத்து தட்டுல போட்டிருக்கே ஆரட்டு கொஞ்ச நேர அப்பிடின்ட்டு அது அதுக்கப்புற ஊட்டிக்கலான்ட்டு
ஆ ஹ சரி சரி என்ன உணவு
அவனுக்கு வந்து சகோதரி நூடுல்ஸ் வந்து கேட்டான் அம்மா ஏது நூடுல்ஸ் வந்து அவனுக்கு பண்ணி குடுக்கலா அப்பிடிங்குறாங்க சேரிலா சும்மா லைட்டா மட்டு ஒரு வாய் சாப்டோ அதுக்கப்புற வேற ஏதாவது அவனுக்கு கஞ்சி மாரி வச்சி குடுத்துக்கலாம்ட்டு சகோதிரி
நீங்க பிஎட் தானே சொல்லிறிக்கிங்க பிஎஸ்சி பிஎட் தானே சொல்லியிருந்திங்க
ஆ புறில சகோதிரி
நீங்க பிஎஸ்சி பிஎட் தானே நேத்தி சொல்லியிருந்தீங்க
ஆமா சகோதிரி நா பி எஸ் சி பி எட் தா சகோதிரி
ஆஹா உங்களுக்கு எத்தன எக்ஸாம் வப்பாங்க டெத்துல
டெட்டுல வந்து எங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் இருக்கு சகோதிரி ஒண்ணு நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து இருக்குன்னாங்க பட் இப்பொதிக்கி அத வந்து சொல்லல ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா நெ நெட் வந்து சில பேர் என்னனா இப்ப ரீசெண்டா வந்து போன டைம் என்ன சொன்னாங்கனா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு எக்ஸாம் நம எழுதணு அப் அப்பிடினாங்க இப்ப வந்து ஒரு எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டேரக்ட் இன்டர்வியூ போயி அவங்க செலக்ட் பண்ணி ஜாபுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க அப்பிடிங்குற மாரி சொல்லிருக்காங்க சகோதிரி
நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ணாலுமே இன்டர்வியூ வப்பாங்களா
கண்டிப்பா கண்டிப்பா இன்டர்வியூ சட்விகேட் வெர்பிகேஷ இன்டர்வியூ இன்டர்வியூ வச்சி தா செலக்ட் பண்ணுவங்க இன்டர்வியூ வக்காமலா செலக் பண்ணவே
அப்டியே இப்ப நம்ம எக் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் இல்ல அட்டன் பண்ணி நமக்கு எதாவது ஒரு இதுல பேயிடுச்சு அப்டின்னா செலக்ட் பண்ண மாட்டாங்களா
அது வந்து அவங்க வந்து எதாவது ஒரு கேட்டகிரி வைஸ் இருக்கு சகோதரி அதுக்கேத்த மாரிதா அவுங்க பாப்பாங்க ஏதாது ஒண்ணுல நீங்க நல்ல மார்க் எடுத்து நீங்க நல்ல மார்க் எடுத்து இன்டர்வியூல கரக்ட்டா பண்ல நெக்ஸ்ட் அட்டம்ட்டுங்குர மாரி எதாச்சு இருக்கு நெனைக்கிறே நானு கொஞ்ச நாள் அவுங்க டைம் குடுப்பாங்க வந்து
அட்டமன் அட்டம்டுலா வப்பாங்களா
ஆனா எனக்கு கிளியரா தெர்ல சகோரி ஏன்னா என்ன அது வரைக்கு நா போகலேல ஆனா நெறைய பேரு வந்துட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாலுமே வந்து இன்டர்வியூல முக்காவாசி எல்லா செலக்ட் பண்ணிருவாங்கள வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப இதாகாதுல்ல ஏன்னா உங்க மா மார்க்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சா தான வந்து
ஆ ஆ புரியுது புரியுது சொல்லுங்க
ஆ ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி இருப்பாங்க செரியா சில பேர் வந்து சும்மா நார்மல்லா மீடியமா கொஸ்டின் கேப்பாங்க சில பேர் வந்து உள்ள எப்டி கேக்கறாங்க எனக்கு தெர்ல வந்துட்டு முன்னாடி இருக்க அக்காங்கல்லா வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணும்போது அப்டிதா சொன்னாங்கன்ட்டு நம்ம எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணிட்டாலே வந்துட்டு இன்டர்வியூங்கும் போது வந்துட்டு ஓரளவுக்கு ஈசியா தா இருக்கு அவங்க கேக்கற கொஷ்டின்ஸூ நம்ம ப்ரீ பிளானா போயிட்டோம்னா எல்லாமே நம்ம வந்து ஃபிரிப்பர் பண்ணிட்டு போயிட்டோம்னா அவங்க கேக்குற கொஷ்டினுக்கெல்லா ஏ ஆன்சர் பண்ணிர்லா அப்டிங்கிற மாரி சொன்னாங்க ஆனா இப்ப வந்து எப்டி இருக்கு அப்டின்னு எனக்கு தெர்ல சகோதரி கொஞ்சோ
இப்ப ரெண்டு எக்ஸாம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இருக்குற சப்ஜெக்டே தா அடுத்த எக்ஸாமுக்கு வரு
அப்டியில்ல சகோதரி முக்காவாசி வந்து இப்ப டெட் ன்னு பாத்தீங்கன்ன பி எஸ் சி பி எட் டு கறனால வந்து எனக்கு வந்து டென்த்து வரைக்கு தா சகோதிரி என்ன அலோ பண்ண முடியு ஆறாவதுலருந்து பத்தாவது வரைக்கு இருக்குற பாட புத் பாட புத்தகத்துல இருக்க கொஷ்டின் மட்டுந்தா எனக் கு வரு என்னோடது என்னோட எக்ஸாம் பேப்பர்ல வரு அது மட்டு தா நா ஆன்சர் பண்ற மார் அந்த ஒரு எக்ஸாம் நா பாஸ் பண்ணிட்டேன்னா அவள தா நெக்ஸ்டு வந்து நா ஸ்டெய்ட்டா இன்டர்வியூக்குல்ல போயிர்லா நானு சில பேர் வந்து இந்த டி ஆர் பி ன் சொல்லுவாங்கல்ல டி ஆர் டி ஆர் பி னா வந்து இந்த பி எஸ் சி பி எட் எம் எட் இந்த எம் எஸ் சி படிச்சிட்டு இந்த பி எஸ் சி எம் எஸ் சி ரெண்டு யூ ஜி டிகிரி முடிச்சு டு அதுக்கப்ரோ பி எட் பண்ணிருப்பாங்கள அவ்ங்களுக்கு வந்து இந்த லெவன்த் டுவல் துமே லெவென்த் டுவெல்த்ல இருக்க புக்குமே வந்துட்டு அதுலருக்க பாட புத்தகங்கள்ள இருக்க கேள்வியுமே கேப்பாங்க அப்டிங்கும் போது அ
இப்போ வந்து ஆஹ இப்ப வந்துட்டு ஒரே கொஸ்டின் பேப் அப்பற வந்து அவுங்களுக்கு இருக்காத அந்த எம் எட் முடிச்சவங்களுக்கு இந்த பி எட் டுக்குள்ள கொஷ்டின் பேப்பர் அவங்ளு இருக்காதா
அது அதுமே பாத்தீங்ன்ன இப்ப வந்து இப்ப இப்ப வந்து எ இப்ப வந்து நா வந்து டி டெட் எழுதறையில சகோதிரி டெட் எழுதும் போது வந்துட்டு ஒரு ஹால்ல வந்து இரு ஒரு ஹால்ல வந்து இருவது பேர் உக்காந்துருப்பாங்க சகோதிரி அந்த இருவது பேத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே மாரி கொஸ்டின் இருக்காது இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டூ த்ரீ நீங்க ஒரே நேரா வந்து இந்த ரோ ரோல் நம்பர் இருக்குல சகோதரி ஒன்னு ரெண்டு ஒன்னாவது ஆளுக்கு வந்து இப்ப வந்து நாலு செக்ஷனா இருக்கு ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி செக்ஷன் தென் டி செக்ஷன் நாலு செக்ஷன் இருக்கு சகோதரி இப்ப வந்து என்னோட பெஞ்ச்லே வந்து கார்னர்ல வந்து இன்னொருத்தவங்க உக்காந்துருப்பாங்கல்ல அவுங்களுக்கு வந்து வேற கொஸ்டின் பேப் ருக்கு ஒரே பெஞ்ச்சுல ஒரே பெஞ்ச்சுல உங்களுக்கு ரெண்டு பேருத்துக்குமே ஒரே கொஷ்டின் இருக்காது எனக்கு ஒரு கொஷ்டின் இருக்கு அவ்ங்களுக்கு ஒரு கொஷ்டின் இருக்கு அது எப்டின்னா வந்துட்டு மொத்தமா வந்தால மொத்தம் வந்துட்டு நூத்தம்பது கொஷ்டின்ருக்கு சகோதரி அந்த நூத்தம்பது கொஸ்டினையுமே ஆர்டர் வைஸ் வந்து மாறிருக்கு ஏங்குற ஏ ங்குற ஆளுக்கு வந்துட்டு ஒரு
க்கு ஆனா உங்குளுக்கு வேற ஆர்டர்ல இருக்கு அவுங்களுக்கு வேற ஆர்டர்ல இருக்கு
கண்டிப்பா இப்போ இப்ப வந்து சகோதரி எனக்கு ஒன்னாவதா இருக்க கொஷ்டின் கேள்வி பாத்தீங்ன்னா அந்த பைய அவங்களுக்கு வந்து அஞ்சாவதா இருக்கு அவுங்களுக்கு அஞ்சாவதா இருக்குற கேள்வி வந்து எனக்கு பாத்தீங்ன்னா மூணா வதா இருக்கு கேள்வியோட நம்பர் வந்து வேற வேற எடத்துல மாறி மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்டிங்கம் போது நம்ம எடத்துல அந்த எடத்துல வந்து நம்ம கேட்டு எழுதுற ஆப்ஷனுமே நமக்கு கெடையாதுல்ல
ஆ ஹ புரியுது புரியுது இல்ல நா என்ன கேக்குறன்னா இப்போ வந்து ஆ சொல்லுங்க
இல்ல சகோதரி எனக்கே வந்து தெரியாது நானே வந்து ஆல்ரெடி ரெண்டாவது தடவ டெட் எக்ஸாம் எழுதிட்டே மொத தடவ எழுதும் போது எனக்கு வந்து சி ஸ்டம் பேசிக்ல குடுத்தாங்க அப்ப நா பனிந்து அப்படி பாத்தீங்கன்னா கொரோனா முடிச்சதுமே ஒரு ஒரு வருஷன்க்கு அப்புறோ வந்துட்டு எக்ஸாமல்லா கொஞ்ச கால்ஃபர் பண்ணாங்களா சகோதரி அந்த டைம்ல வந்து நா மொத மொத வந்து பி எட் முடிச்சதுமே ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல ஒரு எக்ஸாம் எழுதுன நானு அதுல என்ன பண்ணிருந்தாங்கன்ன வந்துட் டு இந்த மாரி வந்துட்டு நா எழுனது ஓ எம் ஆர் ஷீ்ட் டைப் தா நார்மலா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு குடுப்பாங்களாமா நா எழு தும் போது வந்து மொத மொத அப்பதா வந்து கம்ப்யூட்டர் மொறைப்படி வந்து எக்ஸாம வந்து நடத்திருக்காங்க அப்டிங்கும் போது அந்த அந்த அந்த கம்ப்யூட்டர்லயே வந்துட்டு எல்லாமே கேள்வி ஒன்னு ரெண்டு எல்லாமே இருக்கு அத வந்து பக்கத்துல மவுச வச்சு நம்ம நெட்பிளிக்ஸ்னு கிளிக் பண்ணம்னா அடுத்தடுத்த கேள்வி நமக்கு வந்துட்டு இருக்கு அப்டிங்கம்போது நீங்க பக்கத்துல கேக்கவோ எது கேக்கவோ எதுமே பண்ண முடியாது அப்டிங்கும் போது எனக்கு அது ஈஸி யா இருந்துச்சு நமக்கு எதாவது நமக்கு எதாவது ஒரு அது வந்து கணக்குமே வருங்ளே கணக்கு வந்து எதாவது ஒர்க் அவுட் பண்ணனு அப்டின்னு வந்துட் டு நமக்கு வந்து ஒரு ரஃப் பேப்பரு ஒரு லெட்டு நம்ம லெட்டு் வந்து கொண்டு போயிர்ணு ஒரு ரஃப் பேப்பர் வந்து அவங்களே குடுப்பாங்க வேணுங்குற பேப்பர வந்து நம்ம வாங்கிக்கலா அதுல என்ன பண்ணணும்னா நம்ப கார்னர்ல வந்து நம்ம ரோல் எக்ஸாமோட ரோல் நம்பர் வந்து நம்ம எழுதனு சகோதரி எக்ஸாம்வோடோ ரோல் நம்பர் எழுதிட் டு நமக்கு எதாது கரெக்ஸன நம்ம எதயாவது ஒர்க் அவுட் பண்ணும்னா அ ஷீட்ல நம்மஒர்க் அவுட் பண்ணி நம்ம வச்சிக்கலா நம்ம அது மாரி வந்து ஃபஸ்ட் டைம் நா எழுதுன அதுல எனக்கு பண்ணும் போது ஒரு தொண்ணூறு மார்க் எடுக்கனு சகோதரி தொண் தொண்ணூறு எடுத்த நா பாசு நூறுக்கு மேல நூத்தி பத்து நூத் தி இருவது எடுத்தோம்னா அதிக மார்க் எடுத்து தொண்ணூறு மார்க் இப்ப எடுத்தம்ன நம்ப சப்போஸ் இங்க பாருங்க இப்ப நீங்க வந்து ஒரு டெட் எக்ஸாம் வந்து ஜஸ்ட் தொண்ணூறு மார்க் எடுத்தீங்கன்னா உள்ள போக முடியாது அந்த எடத்துல ஒரு நூத்தி பத்து நூத்தி இருவது எடுத்தா தா நீங்க உள்ளயே போ முடியு இப்ப தொண்ணூறு நீங்க எடுத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப பக்கத்துலருக்க பிரைவேட்ஸ் ஸ்கூல்லா இருக்குல்ல சகோதரி இப்ப எயிட்டன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலு இருக்கு பிரைவேட் ஸ்கூலு இருக்குல்ல கவர்மென்டோட வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து அந்த டெட்டு மார்க்க வச்சு நீங்க வேல சேந்து க்லா ஏன்னா இப்ப வந்து இப்ப எயடட் ஸ்கூல்லா இருக்குல அந்த மாரி ஸ்கூல்ல வந்து நமக்கு வேல தரமாட்டாங்க சுத்தமா வந்து தனியார் ஸ்கூல்ல மட்டு தா நமக்கு வேல குடுப்பாங்கள கவர்மென்ட்டோட கலந்துருக்க ஸ்கூல்ல நம்ம வந்து நம்ம வாங்குன டெட் மார்க்க வச்சு நம்ம பாஸ் ஆய்ட்ட தொண்ணூறு மார்க் நா எடுத்துட்டே ஒரு நூறு மார்க்குள்ள நா எடுத்து எடுத்துட்டே அப்டின்னா அந்த அந்த ஒரு மார்க்கோட சர்டிஃபிகேட் இருக்கு அத வச் சி நம்ம உள்ள போய் நம்ம வேல பாத்துக்கலா நம்ப நா வந்து எனக்கு வந்து எழுவத்தெட்டு மார்க்குல போயிருச்சுங்களா சகோதரி இப்ப ரீசெண்டா இந்த போன வருஷோ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நவம்பரோ டிசம்பர்லயோ ஒரு டெட் எக்ஸாம் வச்சாங்க அதுல நா வந்து அட்டன் பண்ண நானு அதுல எப்டின்னா ஓ எம் ஆர் ஷீட் தா குடுத்திருந்தாங்க வந்துட்டு ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ அப்டிங்கற வந்து எக்ஸாம் சென்டர்ல வந்து நமக்கு எக்ஸாம் வந்து போட்டுருவாங்க சகோதரி நம்ப வந்து அவுங்க சொல்ற இன்ஸ்ரக்ஷன் எல்லா ஃபாலோ பண்ணி நம்ம கரக்டா போய் உள்ள உக்காந்துருணு ஆனா எனக்கு ஃபர்ஸ் டைம் அந்த எக்ஸாம் நா அட் அட்டன் பண்ணல டி என் பி ஸி எதுமே அட்டன் பண்ணதுல மொத மொத அந்த எக்ஸாம் தா அட்டன் பண்ணே நானு ஓ எம் ஆர் ஷீட்ல
ஒங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் பேசிக்ல உள்ளது தா நல்லதுன்னு சொல்றீங்களா ஈஸியா இருக்கு குன்றீங்களா
வந்து சகோதரி என்ன சொல்றாங்கன்னா சில பேர் வந்து என்ன சொல்றாங்க ஓ எம் ஆர் ஆல்ரெடி வந்து டி என் பி சி எழுதுனவங்களா என்ன சொல்றாங்கன்னா அவங்கள ஓ எம் ஆர் ஷேடோ பண்ணிருப்பாங்கள ஓ எம் ஆர்ம் ஈசி தா அப்டிங்க தாங்க ஆனா நா மெத மெத வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போனது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணிதான எழுதிருக்கே நானு அப்டிங்கூ போது இப்ப நீங்க கம்யூட்டர்ல ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து இப்ப ஒரு பத்தாவது கே ஒரு பத்து கேள்வி நீங்க எழுதிர்கீங்க பதினொன்னாது கேள்விக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆன்சர் நீ குடுத்துட்டீங்க ஆப்ஷன் ஏ பி சில ஒரு சிங்கிற ஆப்ஷன வந்து நீங்க குடுத்துட்டீங்க ஒரு பத்து கொஷின் நீங்க எழுதினது அப்பறொ உங்ளுக்கு மைன்ட் வந்து திருப்பி நம்ம எழுதின ஆன்சர்லா கரெக்டானு ரீ செக் பண்ணுபொது உங்ளுக்கு சந்தேகொ வரூ அந்த எடத்துல அப்படிங்க போது நீங்க வந்து கடசியா நூத் அம்பது கொஷினு குடுத்ததுக்கப்பறந்தா கடசியா சமர் ஓகேங்கிற ஆப்ஷன் வந்து குடுக்க முடியூ அதுக்கு முன்னாடி நீங்க குடுக்க முடியாது அதுக்கப்பறொ நீங்க ஏதாது எடையில வந்து ஒரு கொஷின நீங்க தப்பு பண்ணிட்டீங்களோ இல்ல மாத்தி எழுதுனுன்னு போது கரெக்டா அத கேன்சல் பண்ணி நம்ம அ அலுத் நம்ம எழுதிக்லா நம்ப அப்பிடிங்கிற ஆப்ஷன் வந்து இது வந்து சிஸ்டம் பேசிக்ல இருக்கு ஆனா நீங்க ஓ எம் ஆர்ல நீங்க ஷேர் பண்ணும் போது ஒரு தடவ நீங்க ஷேட் பண்ணிட்டீங்கன்னெ அத அழிக்கவோ அடிக்கவோ ஒன்னுமே முடியாது அத ஒவ்வொன்னா நீங்க வந்து அந்த கேள்வி அந்த இப்ப ஒன்னாது கேள்வி நீங்க பண்ணிட்டீங்க ரெண்டாது கேள்வி சந்தேகமா இருக்கு ஒங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து எந்த ஆன்சர்ன்னு தெரில அப்டிங்கு போது அத அப்டியே விட்டுட்டு அடுத் அடுத்தடுத்த கேள்வி நீங்க பன்னிட்டோனே ஒரு தடவ நீங்க கை வச்சுட்டீங்கென்ன அத ம இன்னொரு எடத்துலய நீங்க வந்து ஒரே கேள்விக்கு ரெண்டு தடவ நீங்க வந்து ஷேட் பண்ண முடியாது அந்த எடத்துல அதுக்குமே வந்து மைனஸ் மார்க் இருக்கு அது வந்து ரொம்ப பிரச்சன அதனால எனக்கு வந்துட்டு ஓ எம் ஆர விட இந்த சிஸ்டம் பேசிக் ஆனா ரொம்ப பரவால்லன்றது ஆனா வந்துட்டு ம் ஆனா முக்கிய என்னன்னா கவர்மெண்ட் இதுல வந்து ஓ எம் ஆர் தா அதிகோ இருக்கூ கம்ப்யூட்டர் முறை படி எந்த தேர்வுமே வைக்க மாட்டேங்க ஏதாது ஒரு ரேரு தவிர்க்க முடியாத நெலமையில மட்டுந்தா இந்த பாரி ஒரு சந்தர்ப்பொ வந்து நமக்கு கெடைக்குன் சொல்லுவாங்க
அ ஹெ ஆமா அது வந்து நம்ம ஷேட் பண்ணூ போதுமே நமக்கு டைம் எடுக்குந் தானே அந்த இதுல இதுனா அப்டி கெடையாது நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்லா தானே
ஆமா சிஸ்டர் அதுமே வந்துட்டு எனக்கு அப்டியே வந்து பயமாதா இருச்துச்சு ஆனா ஒரு ரெண்டு மூணு தடவ எக்ஸாம் அட்டென் பண்ணுபோது நமக் அந்த பயொ எல்லாமே இல்லாம போகுது
அ அந்த அவுங்க வச்சிருக்க அந்த ரவுண்டுக்குள்ளாற தா நம்ம ஷேடோ பண்ணனோ ஒரு இன்ச் சு வெள்ல போனாலுமே தப்ப தானே வரூ
ஆமா சகோதிரி அந்த வட்டொ பாத்தீங்ன்னா சும்மா துளியோண்டுதா இருக்கூ ரொம்ப பெருசாலா இருக்காது நம்ப நா வந்து யூ டியூப்ல வந்து முன்னாடி பாத்துட்டு போனே ஓ எம் ஆர்ல வந்து எப்டி நம்ம ஷேடப் பண்ணி ஏனா மொத மொத பண்ணும்போது எந்த தப்பு வரக் கூடாதாமா ஓ எம் ஆர்ல வந்து அந்த ஷீட்டு பாத்தீங்ன்னா ஒரே ஒரு ஷீட்டு தா இருக்கூ அந்த ஷீட்ல வந்து நீங்க ஒரு தடவ நீங்க தப் பு பண்ணிட்டிங்கன்ன திருப்பிலா உங்ளுக்கு ஷீட்டு குடுக்கமாட்டாங்க அதே மாரி எதாச்சூ ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா மூணு வருஷொ வந்து நீங்க உங்ளால தொடர்ந்து எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிருந்தீங்க எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து யூடியூப்ல பாக்கூ போது ஓரளவுக்கு அந்த வட்டொ வந்து பெருசா இருந்துச்சுங்ளா ஆனா அதுல போவ்போது ரொம்ப குட்டியா தா இருந்துச்சு அத விட முக்கியொ அந்த ரோல் நம்பர் ஷேடோ பண்ணனு அல்லெ எல்லாமே நீங்க ஷெடோதா பன்னு எதயுமே நீங்க கை வச்சு எழுத்தால நீங்க எழுதவே முடியாது நம்பராலேயு நீங்க நம்பர் மட்டுந்தா போட முடியு அது அந்த ரோல் நம்பருக்கூ ஷேடப் பண்ற அந்த ரோல் நம்பரு வந்து நீங்க எழுதனோ சகோதிரி அந்த எழுத் நம்பரால எழுதிட்டு கீழே வந்து ஷேடோ பண்ணனோ அதுமே நமக்கு கொஞ்சொ கஷ்டந்தா ஒன்னு வந்து மாத்தி பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சன தா வந்துட்டு
ஏனா நமக்கு டைம் எடுக்குல நம்ம எழுதிட்டு அத ஷேடோ பண்றதுக்குமே நமக்கு டைம் எடுக்குந்தானே
அப்டி இல்ல சகோதிரி அவுங்க குடுக்குற டைம் வந்து பாத்தீங்ன்னா மூனு மண் நேரோ பத் நம்ம வந்து ஒன்பதர மணிக்கு நம்ள எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்பி விட் ருவாங்க பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆயி ஒரு மணிக்கு முடிஞ்சிருங்ளா நீங்க ஆனா நெனப்பீங்க நூத்தம்பது கேள்விதான என்ன ஒ என்ன என்ன ஒரு வந்து வந்து ஒன் வேர்டு ஆன்ஸ் ஸர் தானே அப்டிங்குபோது எப்டி ஒங்ளுக்கு டைம் இல்லாம இருக்குனு நெனைப்பாங்க ஆனா அந்தஎடத்துல வந்து நமக்கு ஒரு மாரி படப்படப்பு இருக்கோ ஆனா வந்து கரட்டா அந்த நேரா இருப்பது பாத்து பன்னனோ நம்ம கரட்டா கை வெச்சி அந்த ஒன்னாது கேள்விக்கு நேரா என்ன ஆப்ஷன் பாத்து பண்ணணு சில நேரத்துல வந்து ஒவ்வோரு டைமு ஒவ்வோரு மாரி இருக்கு அது கொஞ்ச டிஃபிகல்ட்டா இருக்கோ
ம்
கேலுங்க சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது மற்றொரு அழைப்பில் நம இத பத்தி நம்ம தொடர்ந்து பேச லாம் சகோதிரி